ஓ
என்ன மேடம் பண்றீங்க
சும்மாதா இருப்பே நா என்த்த பண்ண போறே
ம் ம் வேலயெல்லா முடிச்சாச்சா
பண்ணனுங்க திரும்ப ஒரு எட்டு மணிக் போவே சோம்பேறித்தனமா படுத்துட்டு
ஆ ஆ ஆ எங்யோ வெள்ல போணுன் சொல்ட்ருந்த போலயா
போணு எங்க அக்கா வந்தோன்னே திரும்பி போவே
சேர் சேரி
இனி தா ட்ரஸ் எடுக்கறக்ல்லா போணு
ஆ‌ ஆ ஓ காலேஜு ஓப்பன் பண்ணா போறக் அதுக் சேர் சே
திரும்பியு அப்பத் அப்பல்லா டைம் ஓடிரு
ஆ ஆ
காலைல என்ன ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கு வெளிய போ முடிய மாட்டிக்து வெய்லு மண்டைய பொளக்குது
இப்போ நீ அதாவது வந்து போன வர்ஷத் த விட இந்த வர்ஷோதா வந்து வெயில் கொஞ்சோ அதிகமாருக்குமா அது அதுவுமில்லாம நாாளைலந்து இன்னு வெயில் இன்னு பட்டைய கெளப்புமாமா
ரெண்டு வாரத்துக்கு சொல்லியிருக்காங்க வெயில்லு பட்டைய கெளப்பிருனு
என்னா வண்றது இனி எல்லா வெயி இனிமே வெளியவே போ முடியாதா
அதனால தா நா என்ன ப் பண்றே மத்யானமா எந்திருக்கிறே அப்போ சீக்ரமா சாய்ங்காலோ ஆயிருது அப்போ சாய்ங்காலோ வெளிய போயிரே உங்களுக்கு புரிதா
புரிது புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நல்லாவே புரிது
காலைல வெயில் கொஞ்சோ கம்மியாருக்கு அதனால நா நல்லா தூங்கவு செய்வே
ஆ அப்போ மேடம் வீட்டு வேலையெல்லா எப்ப பண்ணுவீங்க
எங்கம்மா வந் காலைல பாத்திரங்கங்கள் நைட்டே கல் இல்லெல்ல இருங்க காலைல எந்திரிக்கிறேனா
ஆ
ஒரு நாலு இல்ல காலைல இல்ல ஓகே ஓகே வுடுங்க வுடுங்க மத்யானோ எந்திரிக்கிறேனா மத்யானோ எந்திச்சிட்டு
ஆ
ஒரு ஆறு மணிக்கி ஆறு மணிக்கு முன்னாடி வீடு கூட்டிருவே
ஆ
வீடு கூட்டிட்டு தொடைக்கிற மாரி இருந்ததுன்னா திங் கெழம தொடப்பே இல்லன்னா வியாழக்கெழம தொடப்பே
ம் ம்
மாசத்துக்கு ரெண்டு தடவ வீடு தொடப்பே அதுக்கு மேல தொடைக்க மாட்டே
பரவால்ல
ஆறு மணிக்கி பாத்ரோ கழுவுவே அதாவது காலைல மத் த்யானன் போட்ட எல்லா பாத்ரத்யு கழுவி வச்சுருவே
சேரி
அப்புறோ திரும நைட்டு ஒருத்தரைவை வீடு கூட்டுவே எட்டு மணிக்கு
சேரி ஏன்னா தூங்க போறப்பா இதா இருக்கு அப்டின் ட்றல
எட்டு மணின்னு இல்ல எட்டு மணிக்கு கூட்டுற அளவு நா ஒழுக்கம் இல்ல ஒரு பத்து மணி கூட்டு வணு வைங்கள
தூங்குறக்கு முன்னாடி கூட்டறது ஆ
வீடு இல்லன்னா வெறு சாப்பாடுற எடத்த மட்டு தொடச்சி விட்டுருவே
சேரி
அதுக்கப்பறமா திரும்ப சாப்ட்டது எல்லாத்தையு களி வச்சுட்டு பதினோரு மணிக்கு தூங்கபோவ
சேரி
படுத்துருவ பதினொரு மணிக்ல்லா
ஆ
ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்கிடுவே
அது வரையு உக்காந்து போன் நோன்றது போன்ல படோ பாக்குறது அப்
ஆமா ஃபோனு வச்சிருவே ஒரு கட்டத்துக்கு மேல நோண்ட புடிக்காம
ஆ ஆ
திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி படுத்து கண்டதெல்லா யோச்சு தண்டம் பண்ணிட்ருப்பே நேரத்த
ஓஹோ சேர் சேரி
அப்டி ஓட்டிட்ருப்ப நேரத்த எக்ஸாம் அப்பல்லா அவ்ளோ ஒரு ஆர்வோருக்கும் படமா பாப்ப
ஆ ஆ ஆ
நா அவ்ளோக்ல பாக்க மாட்டன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் பண்டும நேரம் படிப்பேன்
ம்
மிச்சாரம் என்ன பன்றது தூங்குவேன் திரும்பவும் படிப் நான் படிச்சிட்டே தான் இருப்பேன்
ஆ ஆ
இருந்தாலும் என்ன சொல்கறது இப்போ போர் அடிக்கிது
ஒ அதா ப முடிஞ்ச்சா முடிச்சாச்சுல்ல இனி ஜாலிய காலேஜ்க் போ வேண்டியதா
எனக்கு எனக்கு எனக் தெரியில எனக்கு இப்ப இருக்ர்த விட அப்ப இருக்கற்தா புடிச்சிருந்ச்சு
படிக்கும் போது எத பத்தி யோசிக்க வேண்டாம் நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு எதையாது படிச்சமா அமைதியா அத இருந்தாமான்ட்ருக்கலாம்
இப்ப மட்டும் என்ன பிரச்சன எங்கயாது புக் ஷாப்போ அ பை நறைய
க்யாது
அப்படின் இல்ல நஜமாதான் சொல்ற எதாது உங்கக்கு இன்ட்ரெஸ்ட்டிங்கான இத பாத்து
பாயிருச்சுனா நா வந்து இன்ஜினியரிங்கே படிக்கலேல அப்புறம் எதுக்கு நா வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அப் படி ஒரு இது
ஆ ஆ ஆ
அந்த ஒரு இதுல இருக்கேன் கடுப்புல இருக் க காண்டுல
கடு ஓ கடுப்புல இருக்கீங்க நீங்க
ஆ அத எப்டி நீங்க வீட்ல நீங்க இப்டி படுத்து பண்ணலாம் எவ்வளோ ஆசையோடு இருந்த அந்த மாதிரி
ஆ ஹா சேரி சேரிங்க
நா வந்து சேரி நம்ம ரொம்ப கஷ்டப்படுடத்த வேனா
ம் ம் ம்
ஆ சேரி நம்மளே புரிஞ்சுக்கணும்
ம் ம் உம்
அப்டின் நானே விட்டுட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கும் கேக்குறக்கு மனசு வர்ல
சேரி உடு அவங்க அவங்களும் கடன் வாங்கனா அப்பறோ அவங்க கட்டி நம்மளும் வேலைக் போய் அந்த காசும் கடன்லயே கட்டிட்டே இருந்தா தா
அதனால் தா விட்டு டன் கடன் வாங்கனாலே வாழ்க்க தீராது கடனே வாங்காம ஒரு வாழ்க்க வாழணுன்ட்டு இருக்கேன் செரி எதுக்கு படிப்புக்காக வாங்கிட்டுனு விட்டுட்டேன்
அத வாங்னாலும் வாழ்க்க ஃபுல்லா அந்த கடன கட்
இல்ல இப்ப ஆசைக்காக வாங்கறேன்
ஆ ஆ
அது எப்ப வெறு ப்பாகுதோ அப்ப படிச்சதே வீணா போயிடும் அது என் வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளா வெச்சிருக்கேன் நான்
ஆனா ஆ ஆ
ஐஃபோன் வாங்கறது செரி எதா இருந்தாலும் செரி ஃபஸ்ட் புடிக்கு அப்பற வந்து போக போக அது ஒரு
வெறுப்பா போ சேரி
அதனாலயே ஒரு முடிவு வச்சிருக்கே என்ன வாங்னாலு சரி எவ்ளோ மாச கழிஞ்சு வாங்னாலு சரி கடன் இல்லாம தா வாங்கணு
கடன் இல்லாம வாழ்ந்துரணு
ஆமா என்ன பண்ணாலு சேரி அது ரொம்ப தேவ ஒரு வேள அது இல்லாம நம்னால இரு க்க முடியாதுனா அந்த அந்த எடத்துல நம்ம வாங்கலா அது இல்லாம இப்டி தேவ இல்லாம தண்டமா இப்படி எதுமே பண்ணக்கூடாதுனு ஒரு இதோட இருக்கே
ஆ ஹா சேர் செரி இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம எங்கேயாவது வெளிய போய் சாப்ட போனாலுமே இப்ப ஒரு கடனே ஏதோ ஒண்ணு வாங்கிருந்தம்னா ஐயோ மாசமானா வட்டி கட்டணுமே அதுக்கு காசு என்ன பண்றது இப்ப நம்ம வெளில இது பண்ணா அப்டின் யோசிக்க தோணு
ஆ பாத்தீங்ளா இப்போ ஒரு வேள் நீங்க அது வாங்காம இருந்திருந்தீங்கன்னா அப்டி யோசிச்சிருக்க வேணாமில ஆனா அந்த எடத்துல நமக்கு தேவைப்பட்ருக்குதா இல்லன் சொல்லல இருந்தாலு வாங்க கூடாதுனு ஒரு இதோட இருக்கே பாப்போ
ஆம்மா
எனக்கு வந்து ஐஃபோன் ஒருத்தங்களுக்கு வாங்கி தரணுன்னு எனக்கு ரொம்ப ஆச
செரி
இப்ப நெனச்சா எங்க அம்மாக் தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்ல எங்க அம்மோட இதுலயே காட்ல கூட எடுத்துக்லா
ஆ
இருந்தாலு அத வாங்கிட்டு நா மூணு வருஷோ கட்டுறதுக்குள்ள எனக்கு அது புடிக்காம போயிருச்சுனா
அதுவு கரைட்டு தா
அப்ப நா வந்து வாங்கி குடுத்தவங்களையு வெறுத்துருவே வாங்கி குடுக்க போறவங்களுக்கு வெறு த்ருவே அப்பறோ என்னைக்கோ ஒரு நாள் அப்பறோ டக்குன் சொல்லி் காட்டிருவே இப்புடி வெறுப்புல நானே கட் டிட்ருக்கே அந்த மாரி எதா சொல்லிருவே டக்குனு வார்த்த விட்ருவே அதனாலயே நம்ம வந் து கடன் வாங் கூடாது என்ன நடந்தாலு இந்த கடன மட்டு வாங்கிற கூடாது மத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கிற கூடாது
ம் ம்
இப்போ வரைக்குமே வெளில காசு வாங்வேன்ல எங்க வெளிய போறன்னா ஒரு ஆயிரோ ரெண்டாயிரோ வாங்ட் போறன்னா திரும்ப வந்து அடுத்த நாளோ இல்ல அது கடுத்த நாள்லயே திரும்பி குடுத்துருவே எப்பயுமே அவுங்க கேக்குறாங்ளோ இல்லையோ வேணானே சொன்னாலுமே குடுத்துருவே
சேர் சேரி பரவால்ல இது நல்ல பழக்கோ தா என்ன என்ன ஏன்கிட்டெல்லா வாங்குனா குடுக்கவே மாட் டேங்றாங்கப்பா என்ன என்னமோ இள்ச்சவாய் மாறி நெனச்சிக்றாங்க
நானே இளிச்சவாய்தா நீங்க வேற ஏன்ட்ட வாங்கி இன்ன வரைக்கு ஒருத்த திருப்பி குடுத்ததா சரித்திரமே இல்ல ஆ நா இவ் நா அப்டி இல்ல நா குடுத்துருவ குடுத்து குடுத்து ஏமார்றதா நம் பழக்கோ
சேம் என்ன மாரியே நீ எ ஏ கேரட் ஏ கேட்டகிரில வர பொன்னாட்டுக்கு
இப் குடுக்க மாட்டாங்கன் தெரிஞ்சு குடுப்ப அப்ப நா யோசிப்ப அந்த எடத்துல நா யோசிப்போ ஒருவேல நம்ம கேட்டு யாராவது இப்டி இல்லன்னு சொன்னா நம்ம என்ன நெனைப் இப்போ அதே மாரிதான இருக்கு ஒங்களுக்கு எல்லா பேக்கு மாரி யோச்சு பேக்கா போயிருவ நானு நீங்க வேற
நானு அதே மாற்தான்டா இப்போ அவுங்க குடுப்பாங்ளா மாட்டாங்ளான்னு நம்மளுக்கே ஒரு இது தெரியு இல்ல அவுங்க குடுக்க மாட்டாங்க அப்டீன்னு ஆனா வந்து சேரி என்ன பண்றது இப்ப நம்ம அந்த சூழ்நெலையிலருந்து அவுங்க குடுக்கற சூழ்நெலையிலருந்தா நம்ம கேட்டு அவவுங்க இல்லனு சொல்லும் போது அவுங்களுக்கு எவ்ளோ வலிக்கு அது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எமெர்ஜென்சியா இருக்கலா
அதெல்லா யோசிச்சுதாங்க முட்டாளா போயிட்டே நானு அதுதா
குடுத்துதா நானு ஏமாந்து நிக்கிறே இப்போ எப்டின்னா எனக்கு கொஞ்சோ கால்ல ப்ராப்ளம் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் போனுன்னு சொல்லிட்டு அ கிட்டத்தட்ட ரெண் அது இல்லடா நீ வேற ஏன் டா ரெண்டு வாரமா கால் வலியோட கஷ்டப்பட்டு வேல செஞ்சே வேல செஞ்சு காசு ட சேத்துட்டு ஒ ஹாஸ்பிட்டல் போறப்போ ஒரு ரெண்டு நாள் தா கேப்புருக் க்குது ரெண்ட் நாளைக்கி முன்னாடி எ தங்கச்சி ஃபோன் பண்ணி இந்த மாரி அவ ஃப்ரெண்டோட அப்பாக்கு ஒடம் சர்லன்னு சொல்ட்டு அ அவசரமா வேணு கையில காசுல்ல யார்ட்ட கேட்டாலு தரமாட்டீங்கிறங் நீ குடுக்கா நா வாங் நீ தரேன் சொல்லி எ தங்கச்சி கேட்டான்னு நா குடுத்து கடைஸ் இல்ல இப்ப ரெண்டு மாசாய்டுச்சு ஃபோனே எடுக்க மாட்டங்கிறாங்க ஏ தங்கச்சீட்ட கேட்ட நானு கேட்டு பாக்கற தர மாட்டங்கிறாங்
ஃபர்ஸ்ட் கேட்ட ங்க நா இப்டி ஒருத்தங்க கேக்கறாங்க அவங்களுக்கு அவுங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க வாங்கி தரேன்னு வேணாம்மா இது தேவயில்லாத வேல பண்ணாதீங்கன் சொன்ன
செரி
ஏ பேச்ச மதிக்கவே இல்ல கொஞ்சங்கூட
ம் ம்
அவே ஃபோனே எடுக்க மாட்டேன்ட்டா சிரி சிரின்னுு சிரிச்சா என்னமோ பண்ணு ஏ பேச்ச கேட்டியானு இருந்தாலு நா தா வீடு ஏறி ஏறி எறங்குவ
ஆ ஆ
எப்டி இருந்தாலு வேணான்னு சொல்லும் போதே சேரின்னு கேட்ருக்லாம்ல
அது வேணா கரெக்ட்டு தா
எங்க கேக்றாங்க அதெல்லா ஒண்ணு கேக்க மாட்டாங்க
இப்ப பாரு நா பாரு குடுத்து போட்டு ஆஸ்பத்ரிக்கி வேற ஒருத்தவங்கள்ட கட வாங்கி கீ போய்ட்டு வந்த
அதுவா இப்ப அந்த கடன்யு நீங்கதா கட்டிட்டு இருக்கோணு
ஆ ஆமா இப்ப வரைக்கு கேட்ருக்கே தரமாட்டேங்றாங்க என்ன பண்றது ஃபோன் பண்ணி இந்த மாரி ஒர்க்ல இருக்கே இல்ல நா தரே ரெண்டு நாள்ல தரே நாலு நாள் அப்படி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணா கூட ஏதோ நம்பிக்கை இருக்கும்டா
எங்க அம்மா எப்படித்தனமா கூப்புடுவாங்க எங்க அம்மா எப்படி தனமா கூப்புடுவாங்க அவ ஸ்டேட்டஸ் வெப்பான்ல அத பாத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா கூப்புடு கூப்புடும்பாங்க
ஓ கடவுளே
அப்படிதா கண்டுபிடிப்போ அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க ஃபோன் இருக்குன்னு அப்டிதா தெரியு அதுக்கப்பறோ வீடு கண்டுபிடிச்சு த்து வீடுக்கே போய் அடி அடிக்காத கொறதா ஆனா எனக்கு வந்து ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா ம்ச் அதனால விடுமா போய் தொலைையுது நல்லதோ கெட்டதோ போயிருச்சுன்னு விட்ரு அப்டின்னு சொல்லி கேக்கறதே விட்டுட்ட
சேரிடா சேரி பாரு எனக்கு எங்க அம்மா கூப்பிடுறாங்க நா என்னன்னு கேட்டு வரே ஆ சேரிடா ம்
உ